கத்
அன்பான தோழி வணக்கம் எப்பிடி இருக்கீங்க
வணக்கம் தோழி நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப எல்லாரு நலமாருக்கோ அங்க எப்பிடி இருக்காங்க
அனைவரும் நலம் மதியோ உணவுலா முடிஞ்சிருச்சா
இல்ல இனிமேல்தா சாப்புட்ணு
ஓகே ஓகே நாங்களு இனிமேதா சமைச்சிக்கிட்டே அப்டியே ஃப்ரெண்ட்ஸோட கால் பண்ணிக்கிட்டே சமைச்சோனா கொஞ்சோ சமைக்கிற வேல தெரியாதில்லையா அப்டிதா நா டெய்லி பேசறதே ரொம்ப நாள் கழிச்சு ஏ ஃப்ரெண்ட்ஸெல்லா கால் பண்ணாங்க அவங்களோட பேசிட் ருக்குதுன்னு நம்ம இன்னைக்கி ஃப்ரரெண்ட பத்தியே பேசிட்லாமா
கண்டிப்பாங்க அப்டியே பேசும் போது பேசிட்டே சமைக்கு போது அதுலையு கொஞ்ச லவ்வல்லா போட்ருங்க ஓகேவா சமையல்ல கொஞ்சம் லவ்வல்லா போட்டு சமையிங்க அப்பதான் சாப்பாடு சூப்பரா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா எப்வுமே எல்லா விஷயத்தையு புடிச்சு பண்ணணும்ன்றதுதா என்னோட விருப்பம் புடிக்கலன்னா அத நாப் பண்ணவே மாட்டேன் அத மாதிரிதான் எதுவும் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்ல்லா ரொம்ப நாள் கழிச்சி பேசுனாங்க அவுங்கிள்ட்ட எப்பனாது எனக்கு வேல ஆகல வேல செய்ய முடில டல்லா இருக்கேன் அப்டின் நெனைக்கும்மோதெல்லாம் க கண்டிப்பா நம்ம எடுக்றது நா ஆ காண்டெக்ட் டீட்டெயில்ல பாத்துக்கிட்டே வருவேன் யார் பேரு வருதோ டக்குன்னு எடுத்து கால் பண்ணிட்டு அப்படியே அவங்கள்ட கொஞ்ச நாழி பேசணன்னு வச்சுக்கீங்கள இங்க என்ன நடந்ததுன்றதையே நா மறந்துருவே ஏதோ ஒண்ணு நடந்துருக்கு அது சம்திங் அத மறந்தே போயிடுவே யார் மேல கோவருந்தாலு அதையு மறந்துருவே அவங்கள்டியே போய் சொலுவே பா நா இன்னைக்கி இவுங்கள்ட பேசுனே எவ்ளோ ஹேப்பியா இருந்தது தெர்மா இப்டியாச்சா அப்டியாச்சான்னு அவங்கள்டியே போய் சொல்லுவே அந்த மாதிரி நா எதையு ஸ்டோப் பண்ணிக்கவே மாட்டே அதனாலையே என்னவோ தெர்ல எனக்கு எதையாவது பேசுண்ணனா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாருக் முதல்ல ஏ ஃப்ரண்ஸ்க்கு தா கால் பண்ணி பேசுவே நறைய செட் ஆஃப் ப்ரெண்ட்ஸ்ருக்காங்க ஸ்கூல் ப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு பக்கத்துல இருக்குறவங்க காலேஜி கா இது க வேல பாக்கும்போதுன்ன நறைய பேர் இருக்காங்க அதுக்கலா பஞ்சமே இருக்காது நம்பளோட ம மைண்ட் செட் எந்த அளவுக்கு இருக் கு யாருகிட்ட பேசுனா ஓகேவா இருக்கு அப்டின் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாரி கால் பண்ணிடுவோ ரொம்ப ஹாப்பியாருக்குற நேரத்துல குருப்புல்லா போட்டு உட்டர்றது
கண்டிப்பாங்க நாலா வந்து எப்டினா ஆ ஸ்கூல் டேஸ்ல கூட ஃப்ரெண்ட்ஸெல்லா இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அத விட பட் ஆனாக்கா பாத்தீங்கனா அ காலேஜ் ஃப்ரெண்ட்ஷிப்ல பாத்தீங்கனா இப்ப மட்டுமே ஒரு டென் இயர்ஸ் ஆச்சி நந்தினின்னு சொல்லி ஏ ஃப்ரெண்டு அந்த பொண்ணு பேரு எ எனக்கு ரொம்ப எப்டினா நா ரொம்ப கஷ்டமாருந்தாலோ இல்ல வீட்ல எதா பிரச்சனனாலு செரி எதா ஒன்ன என்னோடைய மேரேஜ் லைஃப்லருக்கட்டு கொழந்த விஷ்யமாருக்கட்டு எதா ஒன்னா கொழந்தைக்கி ஒடம்பு சர்ல என்ன பண்றது எது பண்றது எல்லாமே நா அழுதா கூடமே சொல்லப்போனா நா அழுதட்டன் தெரிஞ்சாலே போது அந்த பொண்ணு ஏ முன்னாடி நேர்லையே வந்துருவா வந்து என்னடி ஆச் சி ஏண்டி அழுகற அ என்ன ஆச்சு உனக்கு என்ன பிரச்சன காசு ஏதோ இல்லையா அப்டின் சொல்லி உண்மை சொல்லபோனா கொழந்தைக்கு ஒரு நைட்லல்லா ஒரு மணி ரெண்டு மணிக்கி ஒடம்பு சர்லான்னா கூட நா ஹாஸ்பிட்டல் போறன்னாங்கூட அழுதுட்டேருப்ப என்ன திடீர்னு ஆன்லைன்ல வந்துருக்க ஏ இன்னி தூங்கலையான் சொல்லி ஃபோன் பண்ணி கேப்பாங்க அப்ப இல்ல இந்த மாரி தம்பி எடுத்துட்டு ஹாஸ்பிடல் வந்துருக்க அப்டிம்ப எங்கிட்ட காசுருக்கா இல்லையான் கூட அ எனக்கே தெரியாது ஆனா ஏ ஃப்ரெண்டு வந்து கா வரம்போதே காசுல எடுத்துட்டு கையில குடுத்தா நா வாங்க மாட்டேன் சொல்லி ஏ அக்கௌண்ட்ல ஒரு முப்பதாயிரோ இருபதாயிரோ போட்டுட்டுருவாங்க போட்டுட்டுட்டு நீ வந்து யாரயு எதிர்பாக்காத நீ வந்து நீ ஒ ஹஸ்பண்டோ கொழந்தையோ அ கொழந்தய ஹஸ்பண்ட பாக் க்க வேணா அம்மா அப்பாவையு பாக்க வேணா யாரையு தயவு ஒனக்கு வேணா நீ வந்து கொழந்தய நல்லபடியா பாரு இதுக்கப்றமு காசு இல்லன்னா கேளு நா ஒனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றே அப்டின்னு சொல்லி என்ன வந்து அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நா ரொம்ப அழுதுட்டு பய்ந்துட்டு இருப்பே ஆனா இவ மட்டு வந்துட்டாலே எனக்கு வந்து அந்த பயமே இருக்காது ஆ சொல்லப்போனா தேங்க் காட் கடவுளுக்கு மட்டுமே நா நன்றி சொல்வே இந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கடச்சதுக்கு எல்லா சுக துக்கங்களிலயு பாத்தீங்கன்னா இவ ஒருத்தி மட்டுதா ஏ பக்கத்துல இருக்கா பசங்களு இருக்காங்க பட் இருந்தாலுமே ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுதான உதவி அப்டிங்கறதுல வந்து ஆனா ரொம்ப நூறு பர்சன்டேஜ் நம்புறவல அவதா நந்தினிங்கற பொண்ணு
நல்லா சொன்னிங்க எல்லாருக்கு எல்லாரு லைஃப்லு இப்டி ஒரு ஆளு இருப்பாங்கில்லையா இருந்தா அது சந்தோஷோ தான இந்த ரெத்த தந்தத்தெல்லா தாண்டுன ஒரு சொந்தோ இருக்குல்லைங்களா அதுதா இந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோ நீங்க என்னதா சொந்தக்காரங்க ஒரு நேரத்துல இல்லனாலு ஒரு நேரத்துல ஆ ஏதோ ஒன்னு சொல்லதா செய்வாங்க ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போய்டுவாங்க கொற சொல்றதுக்குத்தா நறையா சொந்த பந்தங்கள்லா இருக்கவு செய்யு நல்லா இருக்கிறவங்களு நறயா பேரு இருக்கவே செய்வாங்க ஆனாலு எதையு எதிர்பாக்காம நம்மகிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையு எதிர்பாக்காம ஒரு ஃபோன் கால்க்காக வெயிட் பண்றது வந்து நம்மள பாக்ணுனு நெனைக்கறது எவ்ளோ தூரத்துல இருந்தாலு நமக்காக ஓடி வர்றது இப்டியெல்லா நெனைக்கு போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எனக்கு ரொம்ப ரீசன்ட் டைம்ல ஒரு ஒரு பேர்டே விஷ் வந்துது இதெல்லா நா எதிர்பாக்கவே இல்ல இவ்ளோ வர்ஷோ கழிச்சு எனக்கு என்னோட பேட்டேல்லா உனக்கு ஞாபகோ இருக்கா ஞாபகோ வெச்சிருக்கியா ஒனக்கு ஃபேமிலினாச்சு ஃபேமிலி கொழந்தங்கன்னு இருக்கும் போது ஒன்னோட பிரச்சனைகள் எவ்ளோவோ ஒரு வந்துருக்கு இப்ப என்னெல்லா கேட்டீங்கன்னா அப்டிதா எனக்குன்னு நறயா பிரச் பிரச்சனைகள் இருக்கு ஏ ஃபேமிலி பிரச்சன நறையா இருக்கு இதெல்லா தாண்டி அவளோட பேட்டே வெட்டிங் டே இப்ப எல்லா எனக்கு எதுமே ஞாபகமே இருக்காது கரெக்டா நா எப்பவு ஃபோன் பண்ணி பேசுறதே இல்ல அடிக்கடி பேசறதே இல்லனாலு கரெக்டா பேட்டேக் விஷ் பண்றது வெட்டிங் டேக் கு விஷ் பண்றது என்னோட கொழந்தைங்களோட பேட்டேக்கு விஷ் பண்றது ஏ அக்கா தங்கசிங்க கோ பர்டேல்லா கூட ஞாபகோ வச்சுட்டு விஷ் பண்றது அப்பில்லா பண்ணுவா அவளோட பேர்டே அன்னைக்கு நா நெனச்சிட்டு இருப்பே ரெண் நாள் முன்னாடி கூட நெனச்சுட்டே இருப்பே அச்சச்சோ இன்னோ ரெண் நாள் இருக்கு இன்ன ஒரு நாள் இருக்கு அப்டின்னு நெனச்சுட்டே இருப்பே கரெக்டா அன்னைக்கி அன்னைக்கின் பாத்துதா நமக் கு அந்த அந்த ஞாபகமே வராத மாதிரி இருக்கு அது எனக்கு ஒரு பக்கோ ரொம்ப கஷ் ட்டமா இருக்கு எப்புடி நம்ம மறக்கறோம்னே தெரியலையே ஏ மறந்தோ நமக்காக இவ்ளோ பண்றாலே அவ அவள மறந்துட்டோமே அப்டின்ல்லா நெனப்பே அன்எக்ஸ்பெக்டடா இருக்கறது இதெல்லா
கண்டிப்பா கண்டிப்பா இன்னோன்னு சொல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடமே அப்பெல்லா அந்த அளவு தெரியாது இல்லைங்ளா நா ஸ்பெஷல் கிளாஸ் போவோ ஆறு மணி மட்டு இருப்போ காலேயில எட்டு மணிக்கெல்லா ஏழு மணிக்கெல்லா போயிருவோ அது வந்து நல்லா இருக்கும் அங்கங்க கடைகள்ல போய் உக்காந்து டீ சாப்புட்டு ஸ்நாக்ஸ் சாப்புட்டு நேரத்துல போயிருவோ அப்பல்லா ஒன்னுமே தெரியாது அம்மா அப்பாக்குடுக்குற காச வந்துட்டு நல்லா செலவு பண்ணுவோ நல்லா ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ அப்ப அந்த டைம்ல வந்து சண்ட அ கோபோ திமிரு எல்லாமே இருக்கும் இல்லையா அப்ப வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து நம்ம காம்ச்சுக்குவோ அந்த அளவு வந்துட்டு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா சண்ட போடுவோ அது சாப்பாடு பரிமார்றது மத்தியான நேரத்துல அதெல்லா நெனைக்கும்போது சூப்பரா இருக்குங்க ஆனா எனக்கெல்லா ரொம்ப புடிச்சது வந்து நம்ம கல்லூரி நாட்கள்ல வந்துட்டு நடந்த விஷ்யொங்க காலேஜுக்கு போறோங்குறதா பேருவிட காலேஜ்க்கே நம்ம போமாட்டோ கிளாஸ் ரூம்ல அட்னன்ஸே இருக்காது எப்ப பாத்தாலு படத்துக்கு போறது மாலுக்கு போறது சொல்ல போனா எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக் போறது இல்ல எங்கயோ ஒரு டூரு ட்ரிப்பு பிளான் பண்ணிருது ஏன்னா கூட சுத்துறவங்கதா வந்து எல்லா சாமியார்கலா ச்சே நல்லா கோயில் கோயிலா சுத்த வேண்டியது தூரமா லாங் டிரைவ் கேட்டா அம்மா ஃபைனல் இயர்ல எல்லா பாத்தீங்கன்னா ஆமா இன்டர்வியூமா இன்டர்வியூமா இன்டர்வியூமானு சொல்லிட்டு போம்போதெல்லா ஐநூறு ஆயிருவானு வாங்கிட்டு போய்டுவோ ஏழு மணிக்குல்லா பஸ் ஸ்டாப் போயிட்டு அ எந்த பஸ்ஸுக்கு போலா திருமூர்த்தி மல போலாமா பழனி போலாமா இல்ல வேற எங்க போலா அப்டின் சொல்லி பிளான் போட்டுகிட்டே தா இருப்போ மெட போடுவோ கரெக்டா பதினஞ்சு பேர் அசம்பள் ஆயிருவோ கரெக்டா பஸ் ஏறுவோ ஏன்னா அப்பெல்லா வந்து வண்டிகள்லல்லா இல்லைங்க டூ வீலரோ போஃபோர் வீலரோ யாருக்கு அந்த அளவுலா ஓட்ட தெரியாது பஸ்லதா எல்லா பயணமே பஸ்ல மட்டுமே இருக்கு அந்த காலேஜ் டேஸ்ல பஸ் புடிப்போ போவோ ஆனா கரெக்டா இன்டர்வியூங்கிற பேருல வந்து சாயங்கால ஆறு ஏழு மணக்குல எல்லாருமே வீட்ல அசம்பல் ஆயிருவோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிக்குவோ ஆனால பயொ இருக்கதா செய்யு ஆனா அந்த டைம்ல கூடமே பாத்தீங்கன்னா ஆ அது ரொம்ப நல்லா இருக்கு இப்ப கூட நம்ம நெனச்சு பாக்கம்போது பாத்தீங்கன்னா எனக் கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவு இருக்கு அழக தாங்க வருது அத நெனைக்கும் போது எப்டின்னா ச நம்ம இப்டியெல்லா இருந்தோமே இப்டி இப்ப வந்து கல்யாண ஆயி ஒரு ஃபேமிலியோட ஃபேமிலி இருக்குதா வந்துட்டமே இனியு மாருபடியு அந்த லைஃப் கெடைக்காதா அப்டின்னு சொல்லி நா ரொம்ப அ க நெனைக்கிறே அந்த மாரிலா நடந்தா நல்லா இருக்குல்ல ச இப்ப சீக்கிரமா கல்யாண ஆயிச்சு சீக்கிரமா
ஆ நீங்க சொல்றத பத்தா தெரியுது நல்ல காலேஜ் போயிருக்கீங்க போல நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட ஆனா இதெல்லா நெனச்சதொட சரி நாங்க யாரு அந்த அளவுக்கு போனதுல்ல தெரியாம ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் டென்த் படிக்கும் போது நாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறோனு சொல்ட்டு போயிட்டே போயிட்டு அப்போ சைக்கிள்ல தா போவோ சைக்கிள்ல போயிட்டே போயிட்டு திரும்ப வரும்போது பாத்தா க கரெக்டா நா வரவு அ ஆ எங்க இப்ப சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அங்கன் அங்கன்னு நின்னுட்டு இருக்காங்க ஏய் ஏ இந்த பக்கத்துலந்து வர எங்க போன நீனு அப்டின் சொல்லி கேட்டாங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன அப்டின்னு சொன்னே இப்பல்லா ன் இதெல்லா நார்மலா இருக்குன் நெனைக்கிறே யாரு எது கண்டுக்குறதுல்லன் நெனைக்கிறே அப்பல்லா எதவு ரொம்ப பயந்து பயந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன ஃப்ரெண்டு கிட்ட பேசனேனா ஒரு மாதிரி பயந்து பயந்து போகுற மாரி இருக்கு அவங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்டியா ஃப்ரெண்டு வீட்டுக்குல்லா போயிட்டு வரியா தனியாலா இவ்ளோ தூரொ போறியா நீ நீ உங்க அப்பாக்கு தெரியுமா உங்க அம்மாக்கு தெரியுமா எதுக்கு இப்டி நீ வந்த ஸ்கூல் போகாம எங்க போய் சுத்திட்டு இருக்க நீ இப்டிதா ஸ்கூல் வரன் சொல்லி சுத்திட்டு இருக்கியா பாக்குறவங்க எல்லாரு நம்ள இந்ந மாரி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா இதுக்காகையே நறைய அந் அந்த டைம்ல ஃப்ரெண்ட்ஸோட செலவு பண்ண வேண்டிய நேரங்கள்லா ரொம்பவே எழந்துருக்குன் சொல்லலா ஆனா ஊருக்குள்ளயே ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா நம்ம பக்கத்து வீட்ல அவங்கள எல்லா எ எப்பவுமே இன்னமு போனா கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு திருவிழாவோ இல்ல ஒரு கல்யாணம் அந்த மாதிரி எதுக்காவுது வந்தாங்கன்னா எல்லாரு ஒருத்தவ்ங்களுக்கு ஒருத்தவ்ங்க கொஞ்ச நேர வெயிட் பண்ணி அவ வருவாளா வந்தா பாத்துட்டு போலா கேட்டுட்டு போலா அப்டின் சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க கல்யணத்துக்கு முன்னாடி ஃபிரெண்ட்ஸோட சுத்தும் போதெல்லா பாத்தீங்கனா வெச்சுக்கங்களே எதுவுமே தெரியாது நமக்கு காசு குடுக்காங்களா இன்னைக்கு வெள்ல போறதுக்கு காசு இருக்கா அப்ப போனமா வந்தமா அப்டின்றது மட்டுந்தா இருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே என்னமோ நம்மதான்ற மாரி இருக்கு அப்பனா ஏ அ சமைச்சு போடுவாங்க சாப்புடுவோ தூங்குவோ அப்டின்ற மாதிரி இருக்கு அப்ப இப்ப வந்து ஏ நாந்தா அந்த மம்மியா நாந்தா எல்லாத்தையு பண்ணனுமா ஏன்டா இப்டி பண்றீங்க அப்டின்ற மாதிரியே இருக்கு
கண்டிப்பாங்க இப்ப பாத்தீங்கனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாண ஆயிருச்சுனா ஆண்ட்டின் சொல்றாங்க என்ன அதுக்குள்ள ஆண்ட்டி ஆயிட்டியான் சொல்லி நம்மள ரொம்ப டீஸ் பண்றாங்க பட் இருந்தாலுமே அத தாண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸெல்லா இப்போவு ஒரு கல்யாண காட்சில திருவிழாலலா பாத்தமுனா நம்மளுமே இன்னி சின்ன வயசு போல ரொம்ப ஃபீல் பண்ண நமக்கு பாத்தீங்கனா இப்பவு ஒரு கொழந்த ரெண்டு கொழந்தலா இருக்கு ஆனா அதெல்லா மறந்துருவோ நம்ம கூட கணவரா இருக்கட்டு மாமியாரா இருக்கட்டு எல்லாரு பக்கத்துல இருப்பாங்க அதெல்லா மறந்துட்டுங் கூடமே நம்ம இன்னியு சின்ன பிள்ள மாரியே நம்ம ட்ரிக்ட் பண்ணிக்கிட்ருக்கோ இல்லைங்ளா
ரொம்ப நாள்க்கு அப்றோ அவ்ங்கள பாக்கும்போது நம்மள அறியாம நம்ம இதெல்லாத்தையு மறந்துட்டு அந்த வயசுல என்ன இருந்ததோ அங்க போயிடுவோ என் ஃப்ரெண்டு் ஒருத்தவ்ங்க இரு ஒருத்தி இருக்கா என்ன பிரச்சன எதுன்னு எதுமே சொல்ல மாட்டா அந்த பொண்ணு வந்து உக்காந்துட்டு என்னோட சின்ன பொண்ணு கூட அக்கான் சொல்லுவா அக்கா கொஞ்ச நேர எங்கூட பேசிட்டு இருக்கியாக்கா ஏ கொஞ்ச நேய பேசிட்டு இரு என்ன பேசுறது எதாவ்து நீ பேசுக்கா நீ ஒரு அர மண் நேர எ கூட பேசுனீனா எனக்கு எதுமே தெரியாதுக்கா நா பாட்டே உக்காந்துருப்பே அப்டின் சொல்லுவா அப்பறமா அக்கா நீ பேசிட்டே இரு நா கேட்டுக்கிட்டே இருக்கே நாப் கேட்டுக்கிட்டே இருக்கேக்கா நீ பேசுறத நா கேட்டுட்டே இருந்தனா எனக்கு டைம் போறதே தெரியல எனக்கு எந்த தாட்டுமே வரமாட்டிது அவ கொஞ்ச ரொம்ப பிரச்சனைள மாட்டிட்டு இருந்தா அப்பனா வந்துட்டு அந்த பொண்ணு அப்டிதா சொல்லு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பா அந்த பொண்ணு கஷ்டப்பட்ற பொண்ணு கஷ்டப்படுவா எப்ப ப்பாரு வந்து ஒக்காந்துட்டு அக்கா நீ பேசுக்கா நீ பேசிட்டே இருந்தா எனக்கு எதுவுமே தெரியலக்கா கேட்டுக்கிட்டே இருப்பன்னுவா இன்னைக்கு அவ்ங்கல்லா பாக்கவே முடியல இந்த மாதிரி ஒரு சில நிலைவுகள்ல பாக்கும் போது வந்து இன்னு அந்த எடத் துலே போய் ஒக்காந்து அவ்ங்க கூடயே பேசுற மாதிரி இருக்கு பழைய நினைவுகள்லா ரொம்ப நெறை யா ஃப்ரெண்ட பத்தி பேசும்போது வருது ரொம்ப எமோஷ்னலாவு இருக்கு நெறைய பேசிட்டோன் நெனைக்கிறே ஓகே பாய் தேங்க் யூ
ஆ நன்றி